கேக்குது கேக்குது நா வந்து ம் பிஷ் ஃப்ரை
அய்யோ
உம்
ஓகே ஓகே ஆமங்க அமுக்குங்க அமுக்குங்க
அவ்ளோதா இப்பதா நம்ம வந்து தூய தமிழ்ல பேச போறோ ஆ ஆரம்பிக்கலா
ஆரம்பிக்கலாமா தகி தகிட தத்தி த தீத்த தகிட தத்திம் இ
ஆ
ம்
எனக்கு பிடித்த படம் என்று கேட் ஆ அல் ஆ அப்டி எதும் இல்லைங்க உம்
உண்ம சொல்லு அதுல வர ஹீரோ தான உனக்கு ரொம்ப புடிக்கு
கோலமாவுகோக்கிலால என்ன ஹீரோ வரு கோலமாவு கோக்கிலால என்ன வரு வி ஜே எஸ்
வி ஜே எஸ் சா
ஒரு யூடியூப் சேனலுங்க தெரியுங்ளா
அவங்க இல்லங்க இன்னோருத்தங்க சுருட்ட முடி
ஆ கே ஐயா இல்லங்யா
செரி ஒனக்கு புடிச்ச சாங்கு
நியூஸ் ஏதோ போயிட்டு இருக்குது எதுக்கோ பாம் பிலாக் பண்ட்டாங்களாமா
புரியல
ம் யூடியூப் பாத்துட்டு இருந்தேனா டி வில அப்போ அப்டியே வந்துச்சு
தெரியலையே இந்த யூடியூப் பக்கமே போற இல்ல நானு உக்காந்து ரீல்ஸு தா தள்ளு தள்ளு தள்ளுவே
உம்
யூடியூப் ஷார்ட்ஸ் போனாலு அந்த அளவுக்கல பாக்க மாட்டே எனக்காது லூசு மாதிரி தா வரு இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா அந்த கடைக்கு போனப்போ அது சேரி இன்னைக் காலேல தூங்கி எந்துருச்சேன்னா அத இந்த மாரிதா வரு ரீல்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லா பாட்டு தா வரு
ஓ ஆ
இன்னைக்கு ஒரு ஸ்டோரி எறக்குறம்பாரு நைட்டு
உம் உம் ஆனா எனக்கு எப்டின்னா இப்ப நா ஏதோ பேசுறேன்னு வச்சுக்கோ இப்ப மந்தி சாப்டலா ஃபேமிலியா போலா எங்க ஃபேமிலி பிரண்ட்டு ஃபேமிலி அப்பின்னு சொல்லி பேசினோ
அ ஐயோ அது உண்ம தா இப்டிதா வரு எங்க அக்கா குடி இருக்குல்ல எ கண்ணு முன்னாடி ஒக்காந்து என்ன பண்ணி எப்டினா அவளுக்கு ஐபேட் வாங்கனுன் ரொம்ப ஆஸ் ப்பென் சொன்னா அப்புடி சும்மா ஐபேடு ஐ படுத்து பேசிட்டு இருக்கோ ரீல்ஸ தொறக்குறோ ஃபுல்லா ஐபேடு
ஆ அப்டிதா வருமா ம்
அப்டியே ஓடிடுச்சு சேரி இப்ப லெவன்த்து டுவெல்த்துல உனக் புடுச்ச ஒரு மூமெண்ட் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ண மூமெண்ட்
லெவன்த்து டுவெல்த்துல வந்து எப்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு எங்களுக்கு வந்து ஃபுல்லா பீட்டி பீரியட்தா எந்த எந்த கிளாஸ் இருந்தா எங்களுக்கு பீட்டி பீரியட்தா
ஒரு கரடி மூஞ்சி வாய இருக்கானே ஒண்ணு பண்ண மாட்டானா
கரடி மூஞ்சி வாயா வந்து யாரு
பிரின்சிபல்
அ பிரின்சிபல் ஆ அத்துப் கொஞ்சோ அவர் அப்டிதா அவரெல்லா வந்து வர்றதில்ல எங்களுக் க்கு இங்கிலீஷ்கு
ஓ ஓகே அப்ப யாரு உங்களுக்கு இங்கிலீஷ்கு
நா எப்டிஸ் சொல்லுவா ஒரு மிஸ்ஸு மேக் மேக்கப்புலா போட்டு கண்ணல்லா அப்டியே உள்ள போயிருக்கு
அதா மேக்கப்பு
அ அந்த மிஸ்ஸுதா வருவா
நம்ம டென்த்துல ஒரு டைமு சார் இதுப் பண்ணிட்டு அதுக்கப்புறோ நம்பளுக்
வந்தாங்க வந்தாங்கல்ல அவங்க அவங்க வந்தாங்க அவங்க வந்த ஒரே ரவுஸ் சாருக்கு பசங்களா போட் ட்டு நோன்றது என்ன ஜால் லியா இருக்கு அது ஒன்னொன்னா பேசு லூஸ் மாரி
ஓ
ம் அப்புறோ எல்லா உக்கோந் பாட்டு பாடிட்ருப்போம் ஒரு மார் எங்களுக்கு அக்கோண்ட்ஸ்கு காமஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஒரே டீச்சர் தா கிளாஸ் டீச்சர் அக்கோண்ட்ஸ்ஸு ரெண்டு பீரியட் இருக் க்கு காமஸ் ரெண்டி பீரியட் இருக்கு அப்ப மத்த நாலு பீரியடு ஆயிருச்சு எக்கனாமிக்ஸ் மிஸ்சு அவுங்கதா தா பசங்கள பசங்க பாத்துக்குவானுங்க நம் நம்ம எதும் பண்ணவேனா நம்ம ஜாலியா நாங்க நாலு பேர் நல்லா கதை அடுச்சுட்டு அரட்டை அடுச்சுட்டே அப்டியே இருப் போ ஆனா சண்டை எல்லா வரு அடுச்சுக்குவானுங்க அப்புடி ம்க்ம் ம் சும்மா உக்கான்ட்டுப்போ திரும்பி பாத்தா டம்மால் டும்மில் குத்து குத்துன்னு குத்துவானுங்க அடே டே டேய்னு அப்டின்ட்ருப் போ ஒருத்தர் இருப்பாரு இல்ல டெடிபியராட்ட இருப்பார் ஒருத்தர் நமக் டென்தலியுன் நம்ம கூட படுச்சாரு இப்பவு லெவன்த்து டுவெல்து இருந் படுச்சாரு இந்த ஸ்கூல் தா
அ ஆ சேரி
அவம் பேரு கூட ஒரு ஏக் ட்ரோட பேரு ஆ அது மாரி அ அவரு வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா அ எம் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா இப்டியே நிறேம் இந்த அ வடக்கி மாரி இப்பா பாக்குறக்கே முடி எல்லா வலுச்சு சீவிட்டு ஐப்ரோல்லா போட்டு அவ அவ வந்து தூங்கிட்டு இருந்தா நானும் அப்டியே அவ மேல இப்டி படுத்துட்டு இருந்த அந்த பாய் என் என்ன பண்ணாரு வந்து தலை கிட்ட வந்து டிஃபன்ன வெஸ் ட்டாரு வெச்சுட்டு வா வா சாப்புறியா கருவாட்டு கொழம்பு அப்டின் தொ தொறந்தாறு ஐயோ செரியான நாத்தோ அப்டிலா இருக்கு
ஓ ஓ ஓகே ஓகே எங்களுக்கு கிளாஸ் கட் ஆகு எப்புடி தெரியுமா கட் ஆகு கு இப்ப எப்டின்னா லன்ச்சு இப்ப வந்து அடுத்த பீரியட் மேக்ஸ் பீரியடுனு வெச்சுப் கோயே லன்சுக் அப்புறமா எங்களுக்கு ஆனா அநியாயோல லன்ச் பீரியடு அர மண் நேரந்தா இருக்கு
ம்
பன்னெண்டு மணிக்கு லன்ச் ஸ்டாட் ஆகு பன்னெண்டர மணிக்கு லன்ச் முடுஞ்சுரு
அ ஓ அவ்வளோதானா
அவ்வளோதா லஞ்ச் இருக் க்கு அதுதா கொஞ்ச கடுப்பா இருக்கு இது என்ன பண்ணுவே நானு ஆ என்ன பண்ணுவோன்னா இந்த அடுத்த பிர் லன்ச்க்கு அப்புறமா வரது மே க்ஸ் பீரியடா இருந்துச்சுன்னா அவரு கொஞ்ச கண்டுக்க மாட் டாரு அப்போ என்ன பண்ணுவோ நா ங்க ஏ நானு நா லெவன்த் டுவெல்த்துல வச்சு ஒரே ஒரு பொண்ணுகூடதா நா க்ளோஸு அவ கூட மட்டு்ந்தா ஒழுங்கா பேசுவே நானு அவளு என்ன பண்ணுவோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமுல போயி அர மணி நேரோ உக்காருவோ சா டக்கு டக்குனு சா
ஆ இங்க எப்டி லாஸ்ட்டா இல்ல எப்டி லாஸ்ட் பெஞ்சா
ஏன் வாழ்க்க பூரா லாஸ்ட் பெஞ்சுலதா உக்காந்ட்ருக்கே ஒரு நாள் கூட ஃபஸ்ட் பெஞ்சுல உக்காந்தது இல்ல அங்கயும் போயி
ஆ
மாற மாட்ட நால்லா ஐயோ அழும்பா இருக்கு லாஸ்ட் பெஞ் ச்ல என்ன ஆகுன்னா கடைசி பெஞ்ச் ல மூணு பேர் இல்லாட் டினா அந்த பெஞ் ஒரு பெஞ்ச்ல நாலு பேர் பக் உக்கார்லா சரி அது கொஞ்ச பெரிய பெஞ்ச்தா நம்ம ஸ்கூல்ல எல்லா அஞ்சு பேரு உக்கார வச்சிருவாங்க அங்க கொஞ்ச நாலு பேரு உக்காருவாங்க அப்போ எடோ எங் எங்க பெஞ்ச்ல எடோ கொஞ்ச நெறைய இருக்கு ஏன்னா மூணு பேர்தா உக்கா ருவோ மூணு பேருமே அந்த அளவுக்கு ஒடம்பு இல்ல பக்கத்துல ரைட் சைடுல இருக்கற புள்ளையா என்ன பண்ணிட்ருக்கு உக்காந்து பாட்டு எழுதிட் ருப்பா இல்லாட்டின்னா கண்ண மூடி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா லெஃப்ட் சைடுல இருக்கற புள்ள என்ன தெரியுமா பண்ணு கொசு அடிச்சிட்ருக்கு து அலும்பா இருக்கு கரெக்டா மே க்ஸ் பீரியடு கடைசி பீரியட் கடைசி பெஞ்சுல உக்காந்து நானா தூக்க தூக்கமா வரு உட்டா உழுந்துருவே தூங்கியே அந்த அளவுக்கு வந்து நானே பா அரபோதில உக்காந் பாத்துட்டு இருப்பே போய் பக்கத்துல நின்ன சத் சத்த வரு பாத்தா இவ பாட்டுபாடி ப்பா இந்த பக்கம் பாத்தா நீ அங்க பாரு கொசு வருது இப்பிடி புடி அடி அடி ஒரு ஒரு டைம் இந்தபுல பாட்டு பாடிட்டு இருக்கு நானு தூக்க கலகத்துல இருக்கு இந்த புள்ள என்ன பண்ணிச்சி புக் புக்க வச்சி டப்புனு ஒரு அடி முன்னாடி இருக்கிற புள்ள தலையிலே என்னனு பாத்தா கொசு கட்ட சாரு பாத்து ட்டாரு ஐயோ சிரிப்பு அட தக்க முடியல நா எனக்கு விட்டா கண்லந்து தண்ணி வருது சிரிச்சி சிரிச்சி அப்புறோ என்ன பண்ண டக் கன் கீழ குனிஞ்சிட்டு
ம்
கீழ குனிஞ்சுட்டு அதுக்கப்பறமா எந்திரிச்சிட்டு எந்திரச்சி நார்மலா இருக்கரமாரி என்னென்னமோ ட்ரை பண்ணி நார்மலா ஒக்கான்ட்ட அப்ப அவரு சொல்றாரு வாட் மா ஃபார் யு அவ் ம்மா இவ்வோ நா டட்டாலிஸ் செ நிங்ட கிளாஸ்சு டூ்யூ சன் நீ பேட் மேன் சைன் டோநோ வாட் யூ டூயிங் பட் யூ ஆர் கெட்டிங் மார்க்குமா அப் இப்பிடிதா பேசுவாரு யூ ஆர் கெட்டிங் மார்க்குமா சோ தட் ஒன்லி லீவிங் யூ ஓக் கே அப்டிம்பாரு ஆஹ நூட்டு க
ஆனா சிரிப்பு எனக்கும் சிரிப் அடக் க்க முடியாது நம்ம ஆஃபிஸ் ரூம் பிரின்ஸ்பல் இருக்கார்ல அஹ் அவரு என்ன பண்ணுவ நாங்க எப்பவுமே எப்டி தெரிமா நாங்க நாலு பேரு கிளாஸ்குள்ளயே இருக்க மாட்ட ஒன்னு ஸ்டேஜ்ல இல்லனா ஏதோ கிளாஸ்ல என்னைக்காது ஒக்காந்துருவோம் அப்போ நாங்க தனியா அப்டி எல கே ஜில போய் இப்டி ஒக்கான்றுக்கோ நல்லாதா படி கெலா மாட்டோம் சும்மாவே படிக்க மாட்டோம் தனிய போய்தானே படிக்கவே செய்வோம் ஜாலியாஇப்படி வச்சுடு கதை அடிச்சி ட்டுருந்தோம் அப்டி அப்டியாதோனு கத அடிச்சுட்டு எதோனு பாட்டு பாடிட்டு அப்டிருந்தோம் அப்ப வந்தாரு வந்துட்டு படி வந்து ஒக்காந்துட்டாரு படிச்சு சொல்லுங்க அப்டின்டு உக்காந் கட கட கட கடனு படிக்குரோம் அப்போ என்னாச்சு தெரிமா ஒரு கொஸ்டினு அய்யோ அந்த கொஸ்டின் வேற மரந்துருச்சு அது வந்து கேட்டதுக் எ இந்த புள்ள வந்து யார் அந்த ஐப்ரோ போடுவால அவ அவ்ளவு நான் அனுப்ப இப்படி நிக்கிறோம் நான் வந்து கைடு குடுத்துட்டேன் அவரு கிட்ட அவர் இப்படி கேக்குற இந்த புள்ள எனனமோ ப்ளட்ஜுக்கு ப்ளீஜ் ஆன இன்னமோ சொல்லுச்சு அதுக்குன்னு இல்லை என்னமோ சொல்லுச்சு சே எதுவும் மாத்தி சொல்லிச்சா எனக்கு சிரிப்பு அடக்க முடியல அப்படிய எங்களோட ஒருவ கட்டு சிரிப்போம் பத்தியா அந்த மா பக்குன்ன வாயல கை வச்சட்டு அப்படி கொஞ்சம் சி சிரி சிரி சிரி சிரினு சிரிக்குறேன் அவரும் சிரிக்கிறாரு அவரும் சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறது பார்த்த நா கீழே உட்காந்துட்டு அவர் முன்னாடி கீழே உட்காந்து சிரி
எனக்கு ஏது தெரியுமா மறக்கவே முடியாது நம்ம டென்த் படிக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அப்பா பேர் வச்சு கூப்பிடுவாளுங்க
ஆமா
அப்போ ஒரு டைமு பசங்கல்லா தொழுக போயிட்டாங்க எங்கயோ போயிட்டானுங்க சரியா பசங்கல்லா ஆஹா பி டி பீரியடு அன்னக்கி அப்போ பி டி பீரியடா அப்போ சார் என்ன பண்ணாரு அதாவது நம்ம பிரின்சிபில் சார் இருக்கார்ல அவரு கிளாஸ்க்குள்ள உக்காண்ட்ருந்தாரு பசங்கல்லா வெளிய கேம் ஆடிட் ருக்கானுக பொண்ணுங்க மட்டும்தா கிளாஸ் ல அவரு என்ன சொன்னாரு நீங்க எதேதோ எழுதுங்கம்மா இதுல நா அப்பா பேர் மட்டு சொல்லு வ எந்திரிச்சு சொல்லுங்க அப்டின்னு சொன்னாரு ஞாபகோ இருக்கா அப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு நடந்து ச்சு ஞாபகோ இரு
என்ன நடந்துச்சு?
சொல்ற சொல்ற ம் கரெக்டா ஒரு புள்ளையோட அப்பா பேரு சொன்னவுடனே எல்லா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்கல்ல ஞாபகோ இருக்கா
ஹண்ட்ரடுனா
ஹண்ட்ரடு இல்ல அதுதா ஒரு புள்ள கூடி எங் மாமா காலு காலு ஒடஞ்சிருச்சுனு சொன்னதுக்கு காலேஜ் போறாரான்னு சொல்லிட்டு
யாரு யாரு கீச் கீச்சுனு பேசுமே அந்த புள்ளையா எந்த பெஞ்ச்ல உக்காருன்னு சொல்லு
ஆ யாரு எ எந்த பெஞ்சுன்னா அதா அந்த ஐ ப்ரோ போட்ரு
ஆமா
அவுளுக் கூடியு ஒரு டைமு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது இந்த புள்ள போய் வீடியோ எடுத்து அப்படி வாய் பேசிட்டு இருந்த புள்ள பாத்தீன்னா
ஓ அந்த புள்ள இப்பிடி எ கெழவியாட்டோ பேசுமே ம் ஏ ஒரே நிமிஷோ இரு எங்க அம்மா கூப்புடுது என்னன்னு கேட்டு வரே ம்